ஹலோ சிஸ்டர் ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா ரொம்ப நல்லா இருக்கிறே
வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
ஆ எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குறாங்க உங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
ஆ எல்லாரு நல்லாருக்காங்க
ஆமா இப்ப லீவ் விட்டுட்டாங்க இல்லையா அதனால சரி ஓகே ஊருக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு வந்திருக்குறோ
சரி சரி சரி ஃபெஸ்டிவல்லா உங்க ஊர்ல இருக்கு
இல்ல நீங்க ஊருக்கு வரலையா
ஆ நாங்க வந்திருக்கோ நாங்களு வந்திருக்கோ
ஓ அப்டியா சேரி சேரி சேரி இப்பதா நான் அந்த பொங்கல் இதெல்லா இருக்குது இல்ல அதுனாலதா செரி ஓகே வந்திருக்கீங்களா என்னான் கேப்போன்னு கேட்டே
ஆமா ஆமா நாங்க எப்போதுமே எவ்ரி எல்லா இயரும் நாங்க வந்துருவோ
ஓ சேரி சேரி சேரி நாங்க எங்களுக்கு வந்து லீவு எப்பயாச்சு ஒரு தடவை தா இருக்கிறப்பதாங்க வர முடியு எல்லா லீவுக்கு வரணுனா பக்கத்துல இல்ல கொஞ்ச தூரமா இருக்கிறதுனால கொஞ்ச கஷ்டந்தானே அதனால வந்து சேரி ஓகே இப்ப ஒன் மந்த் லீவ் இருந்துச்சு வரலா அப்டின்னு சொல்லிட்டுதா வந்திருக்கோ
செரி செரி செரி பொங்கலுக்கெல்லா ட்ரெஸ் எடுத்தாச்சா
ஆ எடுத்து பொங்கலுயு முடிய போகுதே ஒரே ஜாலி தா அ பசங்களுக்குல்லா வீட்ல இப்ப நம்ம பிடிச்சா வைக்க முடியுது ஒரே என்ஜாய்மெண்ட் தா
என்னுடைய பசங்களு அப்படிதா ஊருக்கு வந்ததுலருந்து அவங்களுக்கு என்ன ஒர்க்கு குடுத்தாங்க அதே இது பண்ணல ரொம்ப ஜாலியா இருக்காங்க ஏன்னா வந்து நாங்க ஒவ்வொரு வருஷமு வந்துருவோ அந்த பசங்களுக்கு வந்து வெவரம் தெரிஞ்ச இயர் வந்து இந்த இயர் தா ஏன்னா பொங்கல எப்டி கொண்டாடுவாங்கம்மா எப்டி பண்ணணு அந்த அப்டின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க நா சொன்னே பொங்கல் வந்து காலையில எந்திருச்சி பண்ணணுமா அதிகாலையில எல்லா வீட்டு வீட்ட எல்லா சுத்தம் பண்ணிட்டு கோலம் போட்டு அந்த பொங்கல் வந்து வாசல்ல வெப்பாங்க அப்டின்னே அப்படிங்களமா அப்படின்னாங்க இன்னைக்கு இந்த திரப்பு தா அவங்க அஃபஸ்ட் டைம் பாக்க போறாங்க பொங்கல
ஓ அப்டியா
விவர தெரிஞ்சு விவர தெரிஞ்சு அடிக்கடி வருவோன்னா குழந்தையா தானே அப்போ இருந்தா சின்ன பசங்க இப்ப அவுங்களுக்கு விவர தெரிஞ்சு பண்றது அதா போன வருச எல்லா தூங்கிட்டாங்க நா எழுப்பல குழந்தையா இருந்தனால பனி ரொம்ப அடிக்குல அந்த டைம்ல
ஆமா ஆமா ஆமா
ஆமா புது ட்ரெஸ் எல்லா எடுத்தா
அதுதா எங்களுக்கு வந்து இப்ப வந்து ஊர் திருவிழா தானே நடக்குது அங்க அது தைப்பொங்கல் இதெல்லா பாத்தீங்கன்னா இன்னு ரொம்ப அ இதா கொண்டாடுவாங்க அப்ப எல்லா பாத்தீங்கன்னா நாலு நாள் திருவினா திருவிழா மாதிரி அது வந்து விவசாயிகளின் திருவிழானே சொல்லலாம் ஏன்னா அவுங்க இயற்கைக்கு அந்த சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விதமா தா அந்த நாலு நாளையுமே திருவிழாவா கொண்டாடுவாங்க முத நாள் வந்து அந்த பழ பழைய பொருட்கள் எல்லா எடுத்து அதை வந்து வீட்ல தேவையில்லாத பொருட்கள் எல்லா ஏ ஆ ஒதுக்குறது அது மாரி ரெண் டாது நாள் வந்து காலையிலே சூரியனுக்கு நன்றி சொல்லும் விதமா பொங்கல் வச்சி சாமி கும்ட்டு படையல் போட்டு அன்னைக்கு நம்ம என்னென்ன காய்கறி இருக்கோ அத்தன காய்கறி வகைகளையு ம் பண்ணி ஒரு பெரிய விருந்தாவே சமைப்பாங்க அது மாரி அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா மாடுகளுக்கு நன்றி செலுத்து விதமா ஏன்னா விவசாயத்துக்கு வந்து மாடுகள் வந்து ரெம்பவே முக்யோ அதனால மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமா வந்து மாடுகளுக்கு பொங்கல் வெச்சு அந்த குளிப்பாட்டிட்டு அந்த கொம்புகளுக்குல்லா வண்ணம் தீட்டி அதுக் மால போட்டு செஞ்சு அதுக்கு வந்து பொங்கல் வெச்சு அ சாமி கும்பிடுவாங்க அது மாரி அடுத்த நாள் பாத்தீங்கனா காணும் பொங்கல்ன் சொல்லிட்டு எல்லா ஒ உறவினர்களு ஒன் ஒன்னா சேந்து ஒரு எடத்துல வந்து பொதுவா அந்த நெறைய விளையாட்டுகள் வெக்கறதா இருக்கட்டு இல்ல எல்லாரு ஒன்னா சேந்து ஒரு எடத்துக் போறதா இருக்கட்டு இந்த மாத்ரில்லா பண்ணும் போது அது ரொம்பவே நம்ளுக்கு என்ன சொல்றது ஒரு சந்தோஷமான இது வந்து ரெம்ப் கெடைக்கு ஏன்னா நம்ம வெளியில இருக்கிறோ தனியா இருக்கிறோ அப்டின் சொன்னா தனியா இருக்கும்போது இத்தன இதெல்லா நாம கொண்டாட முடியாது இதே இது நம்ம ஊர் ஆ சொந்தக்காரங்களோட எல்லா இருக்கறப் அ அது அந்த கொண்டாட்ற ஒரு ஆ சந்தோஷத்த வந்து வெளியில சொல்ல முடியாதளவுக் பெருசா இருக்கு இல்லயா
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி அப்டிதா நாங்க எங்க பொங்கல்ல என்னென்ன உணவுலா பண்ணுவோனா ஆ சக்கர பொங்கல் பண்ணுவோ வெண்பொங்கல் பண்ணுவோ வட பாயாசோ இந்த மாரிலா நாங்க நெறைய பண்ணுவோ மெயினா கரும்பு கரும்பு ரெண்டு கட்ட வாங்கிருவோ எங்க வீட்ல மாடு இருக்கிறனால நாங்க மறுநாள் மாட்டு பொங்கல் அத கும்பல்லா கும்பல்லா சீவி பெயிண்ட் எல்லா பண்ணி அந்த மாட்டு கழுத்துல வந்து அமௌண்ட் கட்டி போடுவாங்க அ மஞ்ச துணி போட்டு தேங்கா வெச்சு அதில வெத்தல பாக்கெலா வெச்சு அம் ஒரு அமௌண்டு ஆயரோ ரெண்டாயரோ அப்டி கட்டி. விடுவோ அந்த மாட்ட பிடிச்சா அந்த அந்த அமௌண்ட் வந்து அவுங்களுக்கு தா அப்டி இல்ல நா மாட் ட்ட அடக்குனா வந்து அவுங்குளுக் வந்து இதாட ஒரு கிஃப்ட்டு பாத்தரமாவது எங்க ஊர்ல என்ன பண்ணுவாங்க குடுப்பாங்க அதே மாரி பொங்கல் திருவிழா நீங் சொன்னீங்கள்ள ஏ பசங்க ஒயாம கேட்பாங்க ஏன்னா நாங் க விவசாயோ சாந்துதானே இருக்கு அம்மா எதுக்கு பொங்கல் பண்றீங்க அப்டின் கேட்பாங்க சிஸ்டர் அப்ப நா சொல்லுவே விவ நம் நம்மதா நம்ம விவசாயிகள் நம்ம உழைப்பிற்கு இயற்கைக்கு சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கர்ததா இந்த இந்த பொங்கல் கொண்டாட்றோ அப்டின் சொல்லுவோ அதே மாரி நம்ம வந்து இந்த மாரி பொங்கல் திருவிழா கொண்டாட்றனால நம்ளோடைய பாரம்பரிய கலாச்சாரத்த வந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கிட்ருக்கோ அப்டினு நா சொல்லுவே என்னோட கருத்து சிஸ்டர் அது அதே மாரி இப்ப நாங்க மட்டு அ வந்துருக்கோ அது மாரி நாங்க வந்துருக்கோ எங்க கொழந்தனார் வீட்ல வந்துருக்காங்க எங்க அண்ணி வீட்ல வந்துருக்காங்க அவுங்கலா சிட்டி லைஃப் சிட்டிஸ் சிட்டியில இருக்காங்க சிட்டி லைஃப்ஃப வாழ்றாங்க நாம எல்லாரு ஒன்று கூடி ஒன்றிணைந்து இந்த பொங்கல கொண்டாட போது அது எவ்ளோ ஹாப்பிய இருக்கு சேரி எனக் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பொங்கல் போகவே மனசு இருக்காரு வந்துட்டு ரிட்டன் ஆமா அதே மாரி பக்கத்துல உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கு குடுப்போ
ஆமா உண்மதா ஏன்னு பாத்தீங்கன்னா அது பொங்கல் செலிப்ரேட் பண்றத விட அதுல விளையாட்டு நிகழ்ச் சிகள்னு ஒண்ணு வெப்பாங்க பாருங்க ஜல்லிக்கட்டா இருக்கட்டு உரியடியா இருக்கட்டு அது மாத்ரி கபடி கையிரிலுத்தல் இந்த சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் இதெல்லா பாக் க்கும்போது நம்முளுமே அந்த எடத்துல வந்து ரொம்ப கொழந்தையா மாறி அந்த விளையாட்டுகள் எல்லா கலந்துக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வந்து தானாவே வரும் நிறைய எடத்துல பாருங்க இப்ப அ போட்டிகள் எல்லா விதவிதமா வக்கிறாங்க அதெல்லா பாக்கும்போது நம்மள்க்கே மனதுக்குள்ள அவ்ளோ ஒரு தியாகம் நம்மள்க்கு தெரியாமலே தானா அது பாத்த உட்னே சிரிப்பா வருது அப்ப அத கொழந்தைங்க எல்லா அதை எவ்ளோ என்ஜாய் பண்ணி அதை பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கும் போதே நம்மளுக்கு ரெம்ப ஒரு ஹாப்பியா இருக்குது அது மாறி ஜல்லிக்கட்டுலா நா இன்னுமே நானே பாத்தது கெடையாது ஏன்னா அந்த மாதிரி எங்க ஊர்ல வந்து அந் த அவ்வளவா மாடு அந்த மாதிரில்லா கெடையாது நீ ஏ பாக்கணு அப்படின்னு சொன்னா கொஞ்சோ தூரமா போய் தா பாக்கணும் அதாவது வீட்ல இருந்து ஒரு மண் நேரம் ட்ராவல் பண்ணி போயி அது பாக்குறதுனால அங்க ஏதாச்சும் பசங்க எல்லான்னா அலோவ் பண்ண மாட்டாங்க சின்ன சின்ன பசங்க இருக்கறனால விடமாட் டாங்கன்னு சொல்ட்டு என்னய இது வரைக்குமே கூட்டு போனது கெடையாது அதனால எனக்கெல்லா ஜல்லிக்கட்டு பாக்கணு அப்படின்னு சொல்ட்டு ரெம்ப ஆச அ வ நம்மளால போ முடிஞ்சின்னா அடுத்த வருஷமாச்சு கண்டிப்பா போயிட்டு வரோ அப்டின்னு நெனைச்சிருக்கே
ஆ நீங்க சொல்ற மாறி எனக்கும் ஆச தா ஆனா பயமா இருக்கும் யாரையு முட்டிருச்சு காயம் ஏற்பட்டுட்டா என்னால தாங்க முடியாது எனக்கு ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப ஃபீல் ஆயிரு அதனால நா அத பாக்க மாட்டே ஆனா எங்க ஊர்ல வந்து அ பொங்கல்க்கு விளாட்டு வெப்பாங்க சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கி வயசானவங்க வரைக்கி அந்த கேம்ல வந்து பாட்டிசிபேட் பண்ணிக்கலா அதும் கிஃப்ட் சேரு கோடம் அது லேடிஸ் கவர் பண்ற மாறி குடுப்பாங்க ஸ்டீல் கோடம் சேரு அ அதுக்கப்பறோ சமையல் பண்ற பாத்தரோ டம்ளரு கிண்ணம் அந்த மாறி குடுப்பாங்க கொழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டின்னா ஆண்ட்ரு ஹண்ரட் மீட்டர் ஓட்டம் வெப்பாங்க அதுக்கப்பறோ இந்த ஸ்பூனு ஸ்பூன் வாயில ஸ்பூன் வச்சு லெமன் வச்சு கொண்டு போவாங்க லெமன் அப்ட எக்கு வச்சு கொண்டுட்டு போவாங்க அதுக்கப்றோ அ இந்த மியூசிக்கல் சேர் வெப்பாங்க அதுக்கப்றோ சாக்கு பை கே கேம் வெப்பாங்க பெரியவங்களுக்குனா பெரியவங்களுக்கு மியூசிக்கல் சேர் வெப்பாங்க அதுக்கப்பறோ இந்த வாட்டர் பாட்டில் ஃபீல் பண்ற கேம் வெப்பாங்க அதுல நறைய என்னன்னா பொங்கல் டைம்ல எல்லாருமே பாட்டிசிபேட் பண்ணிகிடுவாங்க ஏன்னா இந்த கேம்ல வின் பண்ணா நமக்கு ஒரு பொருள் கிடைக்கு அப்படின்ட்டு ரொம்ப ஜமா சாலியா இருக்கு அதுல வேற என்னன்னா கப்புள்ஸ்க்கு வெப்பாங்க பாருங்க இந்த மினிமம் மேரிட் அந்த மாதிரி இருப்பாங்கல்ல ஒய்ஃப்ப தூக்கி போணு அதுல ஒல்லியா இருக்கவங்ககெல்லா தூக்கிட்டு போயிருவாங்க குண்டா இருக்கவங்க தா பாடு பாவோ ரொம்ப கஷ்டம் அதுதா ரொம்ப ஃபன்னா இருக்கும் சிஸ்டர் எங்க ஊர்ல அது
ஆமா எங்க ஊர்லயுமே கப்பள்ஸ்க்கு நிறைய கேம் என்னன்னா அங்க இருந்து ஒய்ஃப் வந்து தரையிலயே படாம செங்கல் வச் சு தூக்கி அதாவது அந்த செங்கல் மேலயே நடக்க வச்சி கூப்ட்டு வரணு அந்த மாதிரி எல்லா நெறைய கேம்ஸ் நா வந்து இந்த தடவ ஆனா மிஸ் பண்ணிட்டே அ இதுல வந்து வீடியோஸ் போட்ருந்தாங்க நறையா அது மாதிரி ஆ ஹஸ்பண்ட் ஒரு சைடு நிப்பாங்க ஓய்ஃப் ஒரு சைடு நிப்பாங்க ரெண்டு பேரும் இடையில அந்த அ பலூன் வச்சி அத பலூன் உடைக்கிறது இந்த மாறில்லா நறைய போட்டிகள பாக்கும் போது நம்மளுக்குமே ஐய்யோ நம்ம இதெல்லா மிஸ் பண்றமே நம்மளும் கலந்துகிட்டா நல்லா இருக்கும் அப்டின்னு சொல்ட்டு ஒரு ஃபன்னாவும் நம்ம அந்த இதுல கலந்துகிட்ட ஒரு ஃபீலிங்கும் நம்மளுக்கு அது வந்து இருக்குது இல்லையா அது வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அந்த மாதிரி பல வாய்ப்புகள் வந்து கிராமப்புற மக்களுக்கு வந்து கெடைக்குது நகர்புற மக் களுக்கு வெளியிலங்க அவுங்கவுங்க அவுங்கவுங்க வேலைய பாத்துக்கறாங்க பொங்கல் ஃபங்க்ஷன் எதுவா இருந்தாலுமே செலிப்ரேட் பண்றாங்க இருந்தாலு அது எல்லாரு ஒன்னா சேந்து பண்ணோ அப்டின்றது இல்லாம அவுங்கவுங்க வீட்டுக்குள்ள அவுங்கவுங்கள் தனித்தனியா பண்ணிக்கிறாங்க அதுல வந்து எந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டு கெடையாது அவுங்க கோயிலுக்கு போவாங்க வருவாங்க சாமி கும்டுட்டு வீட்ல பொங்கல் வச்சி அவுங்களே சாப்ட்டுட்டு அந்த பொங்கல் புது ட்ரெஸ் போட்றது அப்டியேப்ப முடிச்சிக்குவாங்க இந்த மாரி விளையாட்டு போட்டிகள் கோயில் கிட்ட எல்லாரு ஒன்னா சேந்து ஆ அந்த நம்ம ஆ பொங்கல் ஊர் பொங்கலுக்கெல்லா ஒரு ராட்னோ இதெல்லா வரு அதெல்லா நம்ம என்ஜாய் பண்ணோ அப்டின்றது எல்லாமே நகர்ப்புற வாழ்க்கையில வந்து ரொம்ப கம்மி அவுங்களுக்கு வந்து எப்டின்னு சொன்னிங்கன்னா அந்த ஆ பள்ளிக்கூடோ லீவ் விட விடுறப்ப அந்த ஸ்கூல்ல வந்து எக்ஸிமிஷன் மாரி போடுவாங்க அப்பதா அவுங்க வந்து எல்லாரு ஒன்னா சேந்து மீட் பண்ணி அந்த பெரிய பெரிய ராட்னத்துல ஏறி சாங்கன நறைய வெரைட்டிஸ் ஆஃப் புட்ஸ் வந்து இருக்கு அத வந்து சாப்ட்டு செஞ்சி எல்லாரு என்ஜாய் பண்றது அந்த இயர்லி ஒன்ஸ் தா இருக்கு ஆனா கிராமப்புற மக்களுக்கு வந்து இந்த மாதிரி பல சமயங்கள்ல அந்த வாய்ப்பு வந்து கெடைக்குது
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி அதுதான அதனாலதா சொல்ற சிஸ்டர் எல்லாருமே நகர்புறத்துலருந்து இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து கிராமப்புறத்துக்கு வர்றதுனால தா டிக்கெட்டுமே நமக்கு கெடைக்காது நீங்க பாத்துருக்கீங்களா ரொம்ப ரஸ்ஸா இருக்கு டிக்கெட்டே கெடைக்காம இங்கேருந்து போவதுக்கோ கெடைக்காது வரது வரதுக்கு கெடைக்காது எல்லாருமே என்ன என்ன ஆயிருதாங்கன்னா ஒர்க்கு ஒர்க்கு வீடு வீட்டு சமையலு பிள்ளைங்க படிப்பு இப்டின்னு ஒரு டிப்ரஷன்ல ஆயிர்றாங்க ஆனா இந்த மாரி ஃபெஸ்டிவல்ல வந்து கலந்துக்கிறதுல அவுங்களுக்கு மன நிம்மதி கெடைக்கி சந்தோஷோ கெடைக்கி ஆ ரொம்ப நல்லா இருக் ஏன்னா நம்ம அத தான அனுபவிச்சிட்டு இருக்கோ நா லா அப்டி ஃபெஸ்டிவல் டைம் நா ஊருக்கு போணுன்னா போணுன்னு சொல்லிருவ எங்க ஹஸ்பண்டட்ட
ஆமா அந்த லைஃப் எல்லா மிஸ் பண்ணிடக் கூடாதுல்ல அதனாலதா இன்னொரு தரவ நம்மளோ எங்க இப்ப அது வாய்ப்பு கெடைக்கும் போது போய் நம்மளு என்ஜாய் பண்ணிக்கிட்டா தான
கண்டிப்பா கண்டிப்பா பசங்களு அத தான சிஸ் என்ஜாய் பண்றாங்க
ஆமா அவங்களுக்கு இப்ப டவுன்ல இருக்கிறோ அப்டின்னு சொன்னா அவுங்க வீட்ட விட்டு எங்க போறாங்க ஸ்கூல் போறாங்க வராங்க வேற கிளாஸ் போறாங்க மத்தபடி என்ஜாய் பண்றதுக்கான டைம்லா அங்க இல்லல்ல அதனால அவுங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்னா நம்ம லீவு க்கு இப்டி ஊருக்கு வரும்போது செய்யும்போது மட்டுந்தான அதனால அவுங்களு ஃபாலோ என் ஜாய் பண்ணிட்டு நல்லா ஜாலியா இருந்துட்டு போறாங்க
ஆமா ஆமா சரிங்க தோழி நா கொஞ்சோ வேலையா போற நா அப்பறமா பேசுற சரிங்களா ஓகே ஓகே சிஸ்டர் பா
ஆ பாய்